ஹலோ
அ அ நல்லாருக்கே சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
அ நல்லாருக்கே கால் அதா ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்களே சிஸ்டர் அதனால தா அடிச்சே
ஆமா நீங்க ஒர்க்குக்கு போறீங்களா அதா நானு பாப்பா வச்சிருக்கே சரி பாப்பா படுத்து ச்சா சரி அதா நீங்க பண்ணனு நா அட்டன் பண்ணே சும்மாதா சிஸ்டர் இப்ப பாப்பாவுக்கு பர்த்டே வருது அதா ஒங்கள இன்வைட் பண்லான்னு போன் பண்ணே கண்டிப்பா வந்துரணு செப்டம்பர் ஏழு
கண்டிப்பா வந்துர்றே எங்க எப்டி
அ அதுதா சிஸ்டர் எப் எங்க எப்டி வக்கிறதுன்னு உங்கள்ட்ட ஏதாச்சு ஐடியா கேக்கலான்னு தான் அடிச்சே அ பாப்பாவுக்கு அ ரொம்ப ச ரொ ரொம்ப பெ பெருசாவு வேணா ரொம்ப கம்மியா வேணா ஓரளவுக்கு ஏன்னா பட்ஜெட் பாத்துதா நாங்க வந்து இது பண்ற மாரி இருப்போ
அ சும்
இப்ப பாப்பாவுக்கு எனக்கு அவங்களுக்கெல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம்மே சேமா இருக்கற மாரி கஸ்டமைஸ் பண்ணலாமா இல்ல அப்டியே போய் வாங்கலாமா சிஸ்டர் அந்த மாரி ஒங்கள்ட்ட கேக்கலா தா அடிச்சே சேரி நீங்க இதுக்கு ஐடியா குடுப்பீங்களேன்ட்டு
காம்போ ட்ரெஸ்னா இப்ப உங்களுக்கா அண்ணனுக்கும்னா கூட நீங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணுங்க சிஸ்டர் அ தீமே ஏதாது ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்றதே பெட்ரு கஸ்டமைஸ் நீங்க இப்ப கிராண்டா பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தீங்கனால த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஆகு அ நல்ல கிராண்ட்டா அ நெக்லா வச்சி டிசைன்னா பாத்து வியர் மாரி எடுக்கறீங்கன்னா த்ரீ தௌசண்ட்க்கு கொறஞ்சி இருக்காது
அ அ கஸ்டமைஸ்க்னா எப்டி சிஸ்டர் நீங்க பண்ணுவீங்களா
ஓ நானே பண்ணி குடுத்துருவே
ஆ ஆ அவுங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சே தெச்சிர்லால்ல
ஆ அதுக்குமே எங்ககிட்ட ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னா அவங் வந்து கஸ்டமைஷ்
ஓ ஓ ஓ பரவாலையே
நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் மாரி வேணுமா இல்ல வந்து கொஞ்சோ
ஆ இல்லல் மாடலாலா வேணா சிஸ்டர் ட்ரெடிஷ்னலாவே இருக்கட்டு
அப்போ வந்து மதர் அண்ட் டாட்டர் காம்போ அதெல்லா பாத்திருக்கீங்ளே அந்த மாரி உங்களுக் ஓகேவா அம்பர்லா மாரி அந்த அனார் கலில்லா இருக்கும்ல ஃப்ளீட்டெட்லா வச்சு ட்ரெடிஷ்னலா ஆ
அதெல்லாம் அந்த மாரி ஓகேதா சிஸ்டர் நல்லா கொஞ்சோ கலர் வந்து ரொம் கொஞ்சோ டிம்மாவே இர்ந்தாலு நல்லாதா இருக்கு ரொம்ப ப்ரைட்டா இல்லாம
ஆ லைட் கலர்
லைட் கலர்ல ஆ
ஆ அ பீச் கலர், லேவண்டர் அந்த மாரி
ஆ லேவண்டர் அந்த மாரி ஓகேதா லேவண்டரே ஓகேதா
ஆ லேவண்டர் தீமே நீங்க போய்ர்லா அப்ப
ஆமா அது மாரி இது இப் இது இதுல மாடல் பாக்கணுமா சி்ஸ்டர் அப்றோ வந்து கேக் மாடலு வே ணு அதே கலர்ல
அ எல்லாமே நம்மகிட்ட து தெரிஞ்சவுங்க இருக்காங்க சிஸ்டர் கேக்குக்குமே ம் ஹோம் பேக் வெச்சிர்க்காங்க அவுங்க வந்து கேக் வந்து நீங்க தீம்ல வேண்னாலு அவுங்க பண்ணி குடுத்துருவாங்ளா இல்ல கஸ்டமைஸ்டு இல்ல எந்த மாரி வேண்னாலு அவுங்க பண்ணி குடு
பாப்பா டோரா பூஜ்ஜினா ரொம்ப விரும்பி பாக்குது ஆனா அது கேக்ல பாக்குமா என்னன்றது தெரியில இருந்தாலு அதுல வெச்சிர்லாமான் பாக்கறே டோரா பூஜ்ஜி
அ அது மாரி அவுங்ளே ப பாண்டெல்லா பண்ணி குடுத்துருவாங்க
ஃபாண்டு மாரி ஆ சேரி
அப்பறோ வந்து அ ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாரி வேண்னாலுமே அவுங்ளே போட்டு குடுத்துருவாங் கேக்ல பெரிப்
அப்பிடியா ஆ அந்த ப்ரவுனி மாரி பீஸ்ல கேட்டா கூடயு குடுப்பாங்க
ஆ அ ப்ரவுனி கூட ஹை பட்ஜெட்ல போவு உங்ளுக் லோ பட்ஜெட்ல வேண்னா கப் கேக்கு, க்ரீம் கேக் கு அந்த மாரி அவுங்ளே சிங்கிள் பீஸ் வந்து சிங்கிள் பாக்ஸ்ல போட்டு உங்ளுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு குடுத்துருவாங்க நீங்க வந்து ஒரு அம்பது, நூர் பேருக் க்கு சொல்றீங்க அப்பிட்ன்னா நீங்க
அப்ப வந்து அவங்கள்ட்டே கேக்கு இது பண்றவங்கள்ட்டே ரிட்டன் கிஃப்ட்டு ப்ளஸ் கேக்கு அவங்கள்ட்ட ஆட்ரு போட்றலா
ஆமா
நீங்க கஸ்டமைஸ் பண்ணி குட்த்துருவீங்க ஆ ட்ரஸ் சம்மந்தமா
ஆமா நீங்க பர்டே பார்ட்டி எங்க லே கைல குடுத்தாலே உங்கள்க்கு ஏ டு ஜெட் நாங்ளே பண்ணி குடுத்துருவோ இது தெரிஞ்சவ்ங்க எல்லாருமே எங்ககிட்ட இருக்காங்க
ஆ ஓகேதா சிஸ்டர் அப்ப நா நா இவுங்கள்ட்டயு நா ஆனா கேக்கணு செரி அதா இது பத்தி இது ப இத நீங்க பண்ணிட்ருக்கீங்கன்றதுனால தா செரி முடிவு பண்ணிட்டு அப்டியே உங்கள்ட்ட ஐடியா கேப்போ அப்டின்தா சிஸ்டர் அடிச்சே
நீங்க வந்து கேளுங்க கேட்டு பட் ஜெட் எந்த மாரிக்குள்ள பண்ணிக்கணு எவ்வளோ பேர் வராங்கன் சொல்லுங்க நம்ம அதுக்கு ஏத்த மாரி கூட
ஆ ரொம்ப பேர்லா இல்ல சிஸ்டர் இப்ப ஒ ரிலே ரிலேஷன்லா அப்ற இந்த ஸட்ரீட்ல உள்ளவ்ங்க அவ்ளோதா ஒரு அப்டி இப்டின் கூட ஒரு ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களே
அப்ப நீங்க வீட்லே பண்றது பெஸ் ட்டு மண்டப அதெல்
ஆமா இல்லல்ல மண்டப கூட அந்த அளவுக்கு வேணா சிஸ் ஸ்டர் மண்டபோ வேணா இப்ப வந்திருக்கிற ரெண்ட் ஹவுஸ் கூட கொஞ்ச பெருசாதா இருக்கு இதே வந்து கொஞ்ச நல்லா இது பண்ணி வச்சிருந்து வச்சு
ம் ஃபைவ் கே ஜி லே கேக்கு சொன்னா கூட போதந்தா ஃபைவ் கே ஜி ஆர் த்ரீ கே ஜி ஏனா ரிட்டன் கிஃப்ட் குடுக்குறீங்கல நல்லா த்ரீ கே ஜி க்குன்னாலு ஓகே தா
ஆ த்ரீ கே ஜி ன்றது பத்தாது ஃபைவ் கே ஜி ல வந்து கொஞ்ச பெருசா பண்ணி தருவாங்களாங்க நெறையா ஆ ரோஸ் வெச்சு அந்த
ஆ டூ டயர்ஸ் த்ரீ டயருன் சொல்லுவாங்க அந்த மாரி அவங்க த்ரீ டயருல இன்ன பண்ணி குடுத்துருவாங்க ஆ
ஆ மிடில் டயர்ல கூட வந்து அந்த இது வக்கெலால அந்த
ஆமா டீ மிச்சர்லா
ஆ ஆமா அந்த லைட்டு அது கூடயே வெக்கலா
ஒங்களுக்கு ட்ரெஸ் எப்டி கிராண்டா இருந்தா ஓகேவா இல்ல அது சிம்பிளா இருந்தா ஓகேவா ஏனா கிராண்டா நீங்க கேட்டீங்கனா ஆரி ஒர்க் அந்த மாரிலா ஆ ச
ஆ ஆரி ஒர்க்குன்னு போனா அது ரொம்ப ரேட் அதிகமாவுமே சிஸ்டர்
ம் ஆமா ஆகுந்தா நா கொஞ்சமா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்குள்ள ஒங்களுக்கு பாப்பாவுக்கு முடிச்சிட்லா அந்த மாரினா கூட பண்ணிக்கலா ஃபைவ் தௌசண்ட்க்குள்ள
ஆ ஆ ஆ
அ ஸ்டிச்சிங்கு நாங்களே ஃபேப்ரிக்கு எடுத்துருவோ
ஆ ஆ ஆ என்ன கலரு என்ன மாடல் ன்றத உங்கள்ட்ட நீங்க அனுப்பி வுட்டதுல நாங்க பாத்து சொன்னாவே போதுமா சிஸ்டர் நீங்க
ம் ஆமா நீங்க வந்து சூஸ் பண்ணி எங்கள்ட்ட குடுத் தாலே போது நாங்க அது மாரி அவுட்புட் குடுத்துருவோ
ஆ ஆ
வித்து அளவு குடுத்தீங்கனா நாங்க அந்த அளவுக்கு பண்ணி குடுத்துருவோ
ஓகே சிஸ்டர் ஓகே ஓக்
நீங்க வந்து கன்ஃபார்ம் மட்டு சொன்னீங்கனா நானே வந்து கூட பிக்கப் பண்ணிருப்பே எல்லாத்தையு
சேரி சேரிங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் அப்பற லஞ்ச்சுலா முடிஞ்சிட்டா
ஆ முடிஞ்சிருச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டோ சிஸ்டர் ம் சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை நீங்க நீங்க என்ன சம்
ஹலோ சிஸ்டர்
ஆ நீங்க என்ன சிஸ்டர் சமச்சீங்க
ஆ நா வந்து எ வத்த கொழம்பு சிஸ்டர்
ஓகே ஓகே சாப்டாச்சா இல்ல
ஆ சாப்டாச்சு பாப்பாவு இப்பதா சாப்புட்டு படுத்தாளா முடுச்சுட்டாங்க இல்லனா அங்க பின்னாடி இடிக்கு
ஓகே ஓகே இப்பதா ஃபஸ்ட்டு போட்டே அதானே ஃபஸ்ட் போட்டே தான இவளுக்கு த்ரீ இயர்ஸ் ஆனாதா ஸ்கூல்ல சேக்கலா
ஆ என்ன சிஸ்டர்
இன்னு டூ இயர்ஸ் ஆனாதா ஸ்கூல் சேக்கலா அப்பதா நீங்க ஃப்ரீயு ஆகலா
ஸ்சா சொல்றாங்க சிஸ்டர் இப்பதா வந்துருச்சு ஸ்கூல் சேக்கணுன்னா ஃபோர் இயர்ஸ்ஸா ஃபோர் இயர்ஸ் இது பண்ணனுன் நெனைக்கிற
த்ரீ இயர்ஸ் எல்லா சேத்துருவாங்க சிஸ்
ஆ இப்ப என்னமோ எதோ இப்போ கொண்டு வந்துருக்காங்களா சிஸ்டர் ஃபோர் இயர்ஸ் ஆனாதா சேக்கணு அப்டின்
ஆ இப்
எனக்கு செரியா தெரியல பிளே பிளே ஸ்கூல் கூடே சேக்கலான் நெனைக்கிற ஃபோர் இயர்ஸ் குள்ளார பிளே ஸ்கூல் வேணா சேத்துக்கலாமோ
அதாம் போல அப்ப இப்ப அஞ்சு வயிசுல ஒன்னாவது படிக்கணுன் சொல்லிருந்தாங்கள அதுதா நாலு வயிசுல மாத்திருக்காங்களா இல்ல என்னன் தெரியல
ஆ இக்குங் சிஸ்டர் ஆ அத அந்த நேரத் த்துட்டுதா நா நா உக்காந்துட்டு அழைவ இப்ப வந்து அப்பயே சாதாரணமா உட்டுருவ எல்லாத்தையு
அதா இன்னு இயர்ஸ் இருக்குல்ல
ஆ ஆ இன்னு பாப்பாவுக்கு ஆதார் காடு வந்து எடுக்கணு அதான் வாடில வேற கேட்டுட்டே இருக்காங்க
என்ன ஒன் இயர் கூட ஆகல அது குள்ள எடுக்கணுங்கிறீங்க அப் இப்பயே எடுக்குவாங்களா
எ நம்மளோட இதுல வந்து லிங்க் பண்ணி உட்டுருவாங்களா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆனாலுமே அவங்க அவங்களுக்கு தனியா எடுக்க மாட்டாங்களா நம்மளோட தோடஸ் என்னோட பேரண்ட்ஸ்ல யாராச்சு ஒருத்தவங்களோடதோட அவங்களோடத லிங்க் பண்ணி உட்டுருவாங்களா
ஓகே அவங்களுக்குன் தனியா கெடையாது
ஆ கெடையாது இப்போ புள்ளையால உக்கார முடியாதுல்ல
அதுக்கு ஏ சிஸ்டர் ஆதார் அப்ப எடுக்குனு ஒரு தடவ அஞ்சு வயிஸ்
அது எடுக்கணுமா சிஸ்டர் அது எடு த்தாதா இப்ப ரேஷன் காடுல ஏட் பண்லா பிறப்பிட சான்றிதழ் வெச்சு ஏட் பண்ணாலா ஏடு ஆக மாட்டேங்குது
ம்
அதனால ரேஷன்னுதுலதா ரேஷன் காடுல ஏட் பண்றதுக்கு அங்கன்வாடி குடுக்கறதுக்கெல்லா பாப்பாவ ஆதார் காடு எடுத்தாதா சிஸ்டர் கரெக்டா இருக்கு அதுக்குதாம் போனும் போஸ்ட் ஆஃபிஸ்க்கு போனுன் நெனைக்கிற அங்க போ முடில என்னால
நானுமே இன்னு ஆதார் காடுல போட்டோவே மாத்துல சிஸ்டர்
என்ன சிஸ்டர்
சின்ன புள்ளைல்லா ஆதார் எடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் டைமு அப்போ போட்டோ குடுத்ததுதா இன்ன வரைக்கு போட்டோ கூட மாத்தல
அது எய் டீன் இயர்ஸ்ல நீங்க போய் அ ரெனிவல் பண்ணிட்டு வர மாரிதா இருக்கு பண்ணலைய நீங்க
ஆதார் கார்டு எடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிட்டானா ஆமா பண்ணணுன்னு தா போட்டோ எல்லா அப்டேட் பண்ணுவாங்க போன் நம்பர் லா அப்டேட் பண்ணுவாங்க நா ரெண்டுமே பண்ணல ஒன் டைம் இங்க முகாம் போட்டுருந்தாங்க அப்ப போனா சர்வர் இஷீயுஸ்ன்னு பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அன்னைக்குமே நா ஆபீஸ் லீவ் போட்டு வந்தே
ஆ ஆ நீங்க தாலுக் ஆபீஸ்க்கு போறத விட போஸ்ட்டாபிஸ்க்கு போங்க
அவ்ங்க வந்து இந்த மாரி போஸ்ட் ஆபிஸ் லா பண்ண மாட்டோ பெரிய போஸ்ட் ஆபிஸ்லத பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க
ஓ ஆமா அதா எஸ் ஓல தா பண்ணுவாங்க சப் ஆபீஸ்ல தா பண்ணுவாங்க பிராஞ்ச் ஆபீஸ்ல பண்ண மாட்டாங்க
அது எங்க சிஸ்டர் போறது
அது உங்க ஊருக்கு வந்து சப் ஆபிஸ் எங்க இருக்குன்னு கேட்டுதா சிஸ்டர் நீங்க போனு அங்க போனீங்னா ப்ரீயாவு இருக்கு யேனா அந்த அளவுக்கு வரமாட்டாங்க
இல்ல தாலுக்கா ஆபீஸ்ல தா ரொம்ப லேட் பண்ணுவாங்க நீங்க இங்க போனீங்கன்னா முடிச்சு த்துருவாங்க அது என்னனு பாருங்க பஸ் ஆ இல்ல இல்ல காலைலே முச்சுருவாங்க சிஸ்டர் நா போய் பாத்துட்டு வரே பிள்ளைக்கி எப்புடி என்னான்றத நா வந்துட்டு உங்களுக்கு சொல்ற
போட்டு தா ப்ப போணோ அதுக்குனே
ஆ
ஓகே சிஸ்டர்
சேரி சிஸ்டர் நீங்க கண்டிப்பா வந்துருங்க அத பத்தி பேச போயி எங்கெங்கயோ போயாச் சி சேரி சிஸ்டர் கண்டிப்பா வந் துருங்க பர்த்டேக்கு நீங்க என்னாதுன்னு ட்ரெஸ் எல்லா அனுப்பி விடுங்க நா பாத் சொல்றே சிஸ்டர்
ஆ பண்ணிட்டு நீங்ளே மே கன்ஃபாம் பண்ணிட்டு சொல்லுங்க அப்பதா நா அதுக்கேத்த மாரி அடுத்த ஆடர்ஸ் எடுக்காமே இரு அத்தா ம் சேரி பாருங்க ஆ ஓகே ம்